ஹலோ வணக்கம் சொல்லுங்கது நண்பா
ஆ கண்டிப்பா வணக்கம் இப்ப இந்த சம் இப்ப பாத்திங்னா இந்த கோடை காலத்துல எல்லாருமே பாத்திங்கனா இந்த சுற்றுலா தலம் போறது எல்லாமே வழக்கமா வச்சிருக்காங்க இது மாரி நீங்க சுற்றுலா ஒங்களுக்கு இந்த கோடை காலத்துல எங்கயா சுற்றுலா க்கிங்ளா எந்த மாரியான எடத்துக் லா பொயிர்க்கிங்க இல்ல போவாத எடம் ஏதாவ்து இருக்கா இந்த எடத்துக்கு எனக்கு போணுனு ரொம்ப ஆசையா இருக்கு இல்ல அத பத்தி கொஞ்சொ சொல்லுங்க
இர கண்டிப்பா இப்பொ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது நமக்கு ந டையாவிய லீவெல்லா வரு அந்த டைம்ல நம்ம சுற்றுலாலா போறதுனா வழக் கமா இருக்கு இந்த கொடை காலத்து ல இப்பொ இங்கலா பாத்திங்னா ஏற்காடு ஊட் டி அந்த மாரி சுற்றுலாத்தலங்கள் இருக்கு இப்போ நம்ம ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால வேலைக்கு போறனால நம்ளால பிளான் பண்ண முடியல இருந்தாலு ஆசைகள்லா இருக்கு இந்த மாரி கோடை காலத்துல சுற்றுலாத்தலங்கள் போனா எவ்ளோ நல்லா இருக்கு அப்டினு போயிர்க்கோ கோ கேரளா பக்கொ போயிர்க்கோ கேர்ளா அப்றொ பீச்செலா போயிர்க்கோ அங்கருனு
ம் கண்டிப்பா அதுமேரி இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அ உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது நேரம் செலவிடுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா எனக்கு மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும் சாயந்தர டைம்ல ஈவினிங் இல்ல மார்னிங் டைம்ல இந்த மாரி எடம் ஏதாவது பக்கத்துல உங்க வீட் டுக்கு பக்கத்துல இது மாரி ஏதாவது எடம் இருக்குங்களா
எங்க தெருவுலயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மர கள் லா எல்லா வச்சு ஒரு அமைதி மைதியான ஒரு சூழ்நில இருக்கனால அதுல ஒரு வாக்கிங் போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியு ஒரு இதுவு கெடைக்கு ஆப் எங்க வேலைக்கு போற அலுவலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமை மைதியான ஒரு இது சுச்சுவேஷன் இருக் அதனால அங்யே நமக்கு பெருசா நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமோ அங்கயே ஒர்க் பண்ற மாரி இருக்கு நீங்க அந்த மாரி எங்கேயாவது இந்த கோடை காலத்துல ஏதாவது ஐ பண்ணலானு சொல்லி ஏதாவது பண்ணிருக்கி ங்ளா
ஆ நா கண்டிப்பா ஆ கரெக்டா இந்த மே மாசம் எங்கயு போமாட்டோ இந்த ஜூன்லருந்து இந்த ஆகஸ்ட்டு குள்ள ஒரு அஞ்சு நாள் நாங்க என்ன பண்ணுவோ ஒரு பிரண்ட்ஸ் இல்ல எல்லாரு சேந்து ஒரு டூர் மாரி போய்டுவோ அது வருஷா வருஷ ஷோ பிளான் வச்சிருப்போ இப்ப கூட ஆகஸ்டு மாசம் இந்த அதிரப்பள்ளி ஆ வால்பாறை இந்த ஆழப்புளா இந்த சைடு போலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு ஐ மீன் நாங்க க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எப்ப இந்த சமூக வலைதள ல்லா ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச் சமூகவலைதளத்துல இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா பத்தி ரொம்ப அழகா இந்த வீடியோல்லா பாக்குறது வழக்கமா இருக்கு அது பாக்குறப்ப எனக்கு ஒரு ஏக்கமா இருக்கு நம்ம எப்ப இந்த மாதிரி எல்லா போறது எப்ப நம்ம கல் காலேஜ் முடிப்போ எப்ப நம்ம இந்த மாதிரில்லா போவோன்ட்டு ஆனா காலேஜ் டைம்ல ஐவின்ட்டு எங்கள என்ன பண்ட்டாங்க ஒரு ஆ அந்த கேரளாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பவே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு கண்டிப்பா நம்ம இது மாரி அடிக்கடி போவோ எப்டியாவது பிளான் பண்ணிட்டு அப்டி அப்பலருந்து எனக்கு ஒரு ஐடியா அதுக்கேத்த மாதி வீட் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து சேந்து வருஷ வருஷோ நாங்க என்ன பண்ணுவோ அந்த ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் குள்ள ஏதாது ஒரு அஞ்சு நாள் நாங்க என்ன பண்ணுவோ அ ஒரு வேனோ இல்ல பஸ்ஸோ அது மாரி ம் எத்தன பேரு இருக்கோ அதுக்கேத்த மாரி நாங்க ஒரு அஞ்சு பேரு கேரளா பக்கோ அதிகமா போறதுண்டு ஒரு சில டைம் பைக்ல போறது வழக்கமா இருக்கு ம் கேரளாவுள மா அதிகமா இந்த மூணார் பக்கோந்தா அதிகமா எனக்கு இந்த மூணார்லா போறது ரொம்ப பிடிக்கு எனக்கு கேரளா ஏ சொல்றேனா இப்ப நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் நம்ம போறோனு வச்சுக்கோங்களே இந்த ஊட்டி கொடைக்கானல் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ நம்ம பாக்கறோன்னா அந்த எடத்த போயிட்டு நம் ம்ம அங்கருந்தே ஒரு சுற்றுலா தலத்த கேரளா ஊட்டி அவ் அந்த ஊட்டி கொடைக்கானல் போய் நம்ம தேடி தா போய் பாக்குற மாரி இருக்கு அதே நீங்க கேரளாவுல இந்த மூணார் பக்கோ இந்த வாகோ அந்த சைடுல போயிட்டீங்கன்னா நம்ம அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனே எல்லா இடமே நம்ம சுத்தி பாக்குற மாரிதா இருக்கு சும்மா அந்த ரோட்ல போறதே அவ்ளோ ஒரு ஒரு மன அமைதி தரு அவ்ளோ அழகா ஒரு நேச்சுரா இருக்கு நா லாஸ்ட் வருஷோ போன போன மு ஆகஸ்ட் லாஸ்ட் போகிருந்தே அப்பலா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மன அமைதியா இருந்தது ஏனா ஒரு அஞ்சு நாள் ஏ ஃபோனு அங்க டவரு கெடைக்கல போன் நல்லா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சி சார்ஜி நானு போட்றத விட்டுட்டே டவர் இஷ்யூ இருந்ததுனால சார்ஜ் யூஸ் பண்ணாம விட்டுட்டே அந்த அஞ்சு நாள் எனக்கு எந்த போன் கால்ஸு வராது ஒரு யாரு என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த மெசேஜ் பாக்க மாட்டே யாரு மெசேஜ் பண்ணாங்களா இல்லையானு பாக் போமாட்ட யாரு எங்கி ட்ட பேசுறாங்க இல்லயானு பாக்க மாட்ட கால் வந்துதா இல்லயான்னு பாக்க மாட்டே ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்ட அந்த பேஸ் எந்த ஒரு வாட்ஸ்அப் எதுவுமே இல்லாம அந்த அஞ்சு நாள் ஒரு ஒரு நிம்மதியா இருந்தது ஆ அது மாரி எனக்கு ரொம்ப இது மாரி இது மாரி நீங்க உங் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கம் இருக்கா இது மாரி நா போயிருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ட்டு ஏதாவது ஒரு மெமரிஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க
இல்ல பொதுவா நாங்க ஆபீஸ்ல இருந்து எங்கயாவது கொஞ்சம் பக்கத்துல இருக்க நியரஸ் த்துக்குதா போவோ அந்த மாரி லாங் போனது கெடையாது கொடிவேரி அந்த மாரி சைடு நாங்க போனோ ஒரு டைம் ஆபீஸ்ல இருந்து நாங்க போம்போது பாத்தீங்கனா நல்லா ஃபுல்லா எண்டர்டெய்ன்மெண்டா ரொம்ப மழை காலமு இல்ல இப்பதா வெயில் சம்மர் ஸ்டா ஸ்டார்ட் ஆகுற டைம்ல தா நாங்க போயிருந்தோ நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோ நாங்க எல்லாருமே சேந்து வெளையாடிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துது ஒரு ஒரு ட்வெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி கூட நாங்க கேரளாவுக்கு போயிருந்தோ அது ஆனா பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட குடும்பமா எல்லா சேந்து சொந்தக்காரங்களோட போனதோட போனனால பெருசா வெளில எங்கயு சுத்தி பாக்க முடியல கோவிலுக்கு போயிட்டு அப்புறோ அங்கேயே ஒரு பீச் இருந்தது பீச்சுக்கு போய்கிட்டு அப்புறோ யானைகள் முகாம்லா போய்கிட்டு வந்தோ நல்லாதா இருந்தது அந்த பக் கோ பாக்கும்போதே நமக்கு ரொம்ப எங்க பாத்தாலு ஒரே பச்ச பச்சேர்னு நம்ம பக்கல்லா பாத்தோன்னா ஒரே வறண்டு போன மாரி இருக்கு அந்த பக்கோ போனாலே கூலிங்கா இருக்கு ரொம்ப அவ்ளோக்கு வெயில் கெடையாது நீங்க இன்னு சொல்றது பாத்தீங்கன்னா அந்த சைடு நீங்க சொல்ற அந்த மூணார் அங்கல்லா உண்மையா நீங்க சொல்றத பாத்தாலே அங்கல்லா நம்மளு போய் பாக்கணு அப்பிடின்னு நாங்க அடுத்து என்ன பண்ணலானா பாத்தீஙகனானா தீம் பார்க் போலா நம்ம கொஞ்சோ அட்வென்சரா போவோ அப்டின்றதுக்காக நாங்க இப்போ நெக்ஸ்ட் மந்து அந்த நாங்க ப்ளான் ப ஏனா இந்த டைம்ல போனோனா எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா லீவு அத்னால அங்க ரொம்ப கூட்டமா இருக்கோ நா கொஞ்சோ ஸ்கூல்லா ஓபன் பண்ணதுக்கு அப்புறோ அந்த மாரி கொஞ்சோ போலா அப்டினு ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு ஏனா நம்மளு எங்கயாவ்து வெளில போனாதா பாத்தீங்ன்னா இப்ப இருக்க நெலமைக்கு கொஞ்சு மாரி நமக்கு ச்ச ஒரு நிம்மதியோ ஒரு அமைதியோ நமக்கு தானவே கெடைக்கணுனா கண்டிப்பா நம்ம எங்கயாவ்து வெளில போய் நாலு எடத்த பாக் கும் போதுதா அது நமக்கு கெடைக்குமே ஒரு பயணம் பண்ணும் போது செரி நாலு பேர பாத்து பேசுறது வெளில அந்த நார்மல் நேச்ரல் நம்ம இங்க இருக் க எடத்துக்கோ வேற பக்கோ போய் பாத்தம்னா தா நமக்கு ஒரு மாரி அம ஆனா அமைதி கெடைக்குது நீங்க அந்த மாரி வேற எதாவ்து போகணுனு எங்கயாவ்து ப்ளான் பண்ணி வெச்சிருக்கீங்ளா
போகணுன்டு ப்ளான் பண்ணி வெச்சுருக்கோ ஆனா இந்த ஆகஸ்ட்டு மந்த்து மேக்சிமம் போவோ ம் இந்த ஆகஸ்ட்டு மந்த்து அந்த அதிரப்பள்ளி டூ அந்த வால்பாற அ அந்த பக்கோ போணுன்ட்டு ஒரு ப்ளான் இருக் ஆலப்புழா அது ஒரு இருவது பேரு ப்ளான் பண்ணி வெச்சிருக்கோ அது ஒன்னு என்னால தா வெய்ட் பண்றாங்க நானு ஆகஸ்ட்ல சொல்றேன் இருக்கே அதனால என்னால வெய்ட் பண்ணிட் இருக்காங்க அது கண்டிப்பா அங்க போனா ஏன்னா ஒன்னு அந்த கேரளாவ்ல மோஸ்ட்டா அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் நெற எடத்துக் போய்ட்டே னோ அந்த அதிரப்பள்ளி அந்த சைடுலா உன்னோ போனதில்ல அதுவு இந்த ரீல் ஸ்லா பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு அந்த எடலா அதனால அங்க கொஞ்சோ போனா செரி கொஞ்சோ நம்மோ ஃபுல்லா கேர்ளாவ கம்ப்ளீட் ஓரளவுக்கு கம்ப்ளீட் கவர் பண்ண மாரி இருக்கோன்டு ஒரு ஐடியா உம் போவோ பெருசா அப்டே சுத்திலா பாக்க மாட்டோ ஏனா அங்க போய்ட்டு வச்சுக்கோங்களே நீங்க ஃபஸ்ட் டைம் ஒரு எடோ போரீங்கன்னா அப்பதா போய்ட்டு ஒரு எடமா நல்லா இருக்க எடல அங்க சுத்தி பாப்பீங்க நெக்ஸ்ட் டைம்லா போயிட்டீங்கன்னா அ அங்க போய்ட்டு ரூம்ல இருந்தாலே உங்களுக் போது அந்த ரூம் எடுத்து அங்க தங்கிட்டு சும்மா பக்கத்துல எங்கயாது நடந்து போய்ட்டு நா மோஸ்டா அதுதா பண்ணுவே பெருசா இங்கே அங்கலா போய்ட்டு பக்கத்துலலா சுத்திலா பாக்க மாட்டோ ஒரு ரெண்டு டைம்லா சுத்தி பாத்திருப்போ அதுக்கப்புறோ ஒரு நா ஒரு அஞ்சு ஆறு வருஷோ போயிருப்பே எனக்கு தெரிஞ்சே இந்த ஒரு அஞ்சு ஆறு வர்ஷத்துல ஒரு டே ரெண்டு வருஷ தா போய்ட்டு அங்கங்க சுத்தி பாத்துட்டு அப்டி ஏனா அதிலியே டைம் போய்டு ஒரு எடோ போனா டைம் போய்டு நம்ப ரிலாக்ஸா இருக்க முடியாது அட்த்தது எங்கனா போறப் அப்புறோ நாங்க எல்லாருமே இன்னா பண்ணுவோ ஏதாவ்து ஒரு எட்த்ல போய்ட்டு அந்த உ பிரியாணி அங்க போய்ட்டு பிரியாணி செய்வோ இல்ல ஏதாது சாப்பிற்து நாங்ளே போய்ட்டு செய்வோ அதெல்லா ரொம்ப ஜாலியா இருக்கு அப்றோ கேம்ஸ் ல்லா எல்லாரு விளாடுவோ ஃபுட்பால் எட்த்துட்டு போய்டுவோ கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு போய்டுவோ இதெல்லா எடுத்துட்டு போய்ட்டு ச்ச் கேம்ஸ் விளயாடுவோ ஆ ஆனா யாருகிட்ம்மே ஃபோனு இருக்காது அதுதா அங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னனா யாருமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டன்னுங்க அந்த அந்த ஒரு அஞ்சு நாள் எல்லாருமே வந்து பாத்தீங்ன்னா ஒரு ஒரு ஜாலியா ஃப்ரீயா இருப்பாங்க நெறய நேரோ ஃப்ரெண்ஸ் கிட்ட நெற நேரோ டைம் ஸ்பென் பண்ணி பேசுவோ ப்றோ மீட் பண்ணுவோ அந்த அஞ்சு நாள்லெல்லா ஃபோட்டோஸ் எடுப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் நெறைய ஏகப்பட்டது எடுப்போ அந்த ஸ்டோரி எல்லா போட்லான்ட்டு அது எட்த்து வெச்சிப்போ வந்ததுக்கு அப்புறோ அத போடுவோ அது மாரி இ இப்போதிக்கி கேர்ள தா பெருசா எனக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல விட அங்க புடிக்கு அதுக்கப்பறோ எங்யாது வெளியே போணுனா இந்த ப்ளாக் தண்டர் இது எல்லா சொல்றீங்லே எனக்கு அதெல்லா போகவே புடிக்காது பிடிக்காதுன்னா எனக்கு அந்த ஆ சுத்தி வரதெல்லா பயமா இருக்கு இந்த ராட்னோ சுத்தறதுதெல்லா
இல்ல நமக்கு எப்போவ்மே ஏ அட்வெஞ்சர்னா கொஞ்சோ ஜாலியா இருக்கு அந்த மாரி அங்க இரு அதுலெல்லா ரைட் ல்லா போகும் போது த்ரில்லிங்னாவே கெஞ்சோ நமக்கு எப்போமே ட்ராவல் ரொம்போவே புடிக்கு எனக்கு ட்ராவல் பிடிக்காதுன்னா இல்ல எவ்ளோ தூர நாளு நா தனியாவே போவே ச்ச் ஏன்னா இப்ப ஒரு வேலைக் போம்போது நமக்கு செரியா லீவ்ல்லா பாத்தீங்ன்னா அந்த மாரி ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே லீவ் கண்டிப்பா எடுக்க முடியாது போறம்னாலு ஃப்ரெண்ஸோட யாரு அவ்ளோக்கு ச்ச் எல்லா அவ்ங்கவ் ஒர்க் பாக்றனால ஃப்ரெண்ஸோட்யு போ முடியாது நம்ம போற து ஃபேமிலியோட போம்போது அது வே ற மாரி போய்ரு ஜாலியா தா இருக்கு ஃபேம்லியோடூ இருந்தாலு ரொம்ப ஸ்மூத் தா போவ்மே தவிர ரொம்ப ரொம்ப என்டர்டெய்ன்மெண்ட்டு அப்டின்னா வந்து கெடச்சது கெடயாது ஆனா அட்வென்சஸ் நாவே ரொ ரொம்ப அதுல அந்த ரயில்லா போகும் போது எவ்ளோ அவுங்க இன்னு போனதே கிடையாது நறைய பேர் சொல்லிருக்காங்க ரொம்ப நாள் ஆசிஸ் ஸ்கூல்ல இருந்தே ஆசங்கனு மாரி எடுத்துக்கோ போனே போயிட் பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு
அட்வெஞ்சர் பண்ண எனக்கோ ஆசையாதா இருக்கோ ஒரு டைம் அதுதா ஆசைப்பட்டோண்ணு வெய் எங்க ஊர்ல ஒரு திருவிழாவல ஒரு ராட்டனத்துல போயிட்ட நானும் என் அக்காவு போயிட்டோ போயிட்டு சின்ன ராட்டனம் தா இதுக்கு அது பெரிய ஆராட்டனோ கூட இல்ல இது நடந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கோ எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லா சித்தப்பா பசங்க மாமா பசங்க எல்லா நாங்க போறோ நாங்க மட்டும் அந்த ஒரு ராட்டனத்துல ஃபுல்லா இருக்கோ அதுல நானு எக்காவு ஒண்ணா ஒக்காந்து இருக்கோ சரி எனக்குதா பயமா இருக்குன்னு பாத்த எங்க அக்காவுக்கு அதுக்கு மேல ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டோ சுத்துன்ன ரெண்டு சுத்துக்கு அப்புறமே திருவிழாவே எங்களதா பாத்துது அப்புறோ அதுக்கப்புறோ இப்போ ரெண்டு வருஷமாதா அந்த பெரிய ராட்டனோ ஒண்ணு இருக் அதுல போக ஆரம்பிச்ச இப்பதா அது பயோ இருக்கு இதுலயே நமக்கு பயோ இருக்கு ஒன்னும் அந்த அட்வெஞ்சரா அந்த ஒரு அதுலா பெர்ஸ் இது எந்த இதுலா போய்ட்டுன்னா எப்டி இருக்குமோ தெரியாது போயிட்டு அப்புறோ நம்மளால எ இது பண்ண முடியாது இப்பக்கூட அந்த டிராகன் மேரியே ஒண்ணு இருக்கோ அதுல போனோ போனோனப்ப அந்த டிராகன் மேல போறப்ப ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு அது கீழே இறங்குறப்ப உள்ளக்குள்ள எப் எதோ ஒரு மாரி பயமா இருக்கு போயிட்டு கம்முன்னு படுத்துட்ட அது மேல ஏறி தலகீழ
இல்ல எப்பவுமே எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை எங்க பெரிய ராட்னம் நீங்க சொல்ற மாரி ட்ராகனு பெரிய ராட்னம் இப்ப அது இல்லாம நானோ ஒவ்வோர் வருஷமோ ஒவ்வோர் மாரி திரில்லிங்கான ஒரு கேம் வந்துட்டு புதுசா வரோ அப்டி போன மொற வந்தத பாத்தீங்கனா தலக் கீழா ரொட்டேட் பண்றது கீழ ஒக்காந்துரு ஓ அத அப்டியே தழகீழ சுத்தி மாரி கோடரி மாரி இருக்குலா சுத்தி போடுற மாரி அந்த ரயில் டு வந்திருந்தது ஃபஸ்ட் டைம் வந்திருந் அது இன்னு போனதே கெடையாது படம் புடிச்சு போயேதா ஆக னோ சொல் அப்டியே வீட்டெல்லா ஒரு ஃபேமிலியா ஓடுவே ஒரு சின்ன பசங்கா என்ன நம்ம சின்ன பசங்கலா போய் போயிட்டோ மேல நிக்கோ போதல்லா பய நேத்து தான் அப்டி அவ்ளோ ஹாப்பியா அந்த அந்த ரயில்ல நாம போமோது பயமாவு இருந்துச்சு அப்டியே அத மேல போய் நிறுத்திட்டாங்க ஒரு ஒருகிட்ட தட்ட ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் மேலேயே நி்க்கிது தல கீழா தொங்குறோ எல்லாரோ ஒருவேள கழண்டு விழுந்துருமோலா ய ஆனா நல்லா ஜாலியா என்டர்டெயன்மெண்டா இருக்கோ அந்த மாரி த்ரில்லிங்னு நமக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆச
ஆ அதுதா அது எல்லா போக கூடாதுந்தா எனக்கு ஆசயே போயிட்டனா அதுக்கப்றோ ஆஸ் பிட்டலதா இருக்கனோ அதுந்து ரெண்டு வருஷோ போயிருக்க மாட்ட சரி எனக்கு புடிச்சவுங்க ஒருத்தவுங்க போனாங்க சரி அவுங்க எதுற்க போவாம இருக்க கூடாதுண்ட்றதுக்கோசோ அவசரப்பட்டு போயிட்டு கடைசில மொக்க வாங்கிட்டு தா வந்தேனா அதுல
அந்த ட்ராகன்லா ரொம்ப ஈஸி ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த மேல வேகமா போயிட்டு ச சர்ருன்னு அப்டியே கீழே வரைக்கு போகும்போது அதை என்னன்னா நம்ம அந்த நம்ம ஒடம்பே பாத்திங்னா நம்ப ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணும்போ ஒரு மாரி நம்ம காத்துல உண்மயா காத்துல பறக்க ற மாரி இருக்கு அந்த ரவுண்டானாலா